அஜெ
எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
என்னம்மா இப்பத்தானம்மா பேசுனோ எப்டி இருக்கீங்கனு கேக்கரிய
இல்ல சிஸ்டர் ஒரு அர்ஜென்ட் காலுனால கட் பண்ண மாதிரி ஆயி போச்சு
ஆமாமா கூட சொல்லுங்க என்னமோ பேசிட்டுருந்தமே கட்டாயி போச்சே அதுல
பிளவுஸ பத்திதா சிஸ்டர் பேசிக்கிட்ருந்தோம்
ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா
அதனால நம்ம என்ன பண்றம்னா ஆன்லைன் க்ளாஸ் அட்டென் பண்றம் நம்ம பிளவுஸ் தைக்கணு
ஆமா மா ஆன்லைன் கிளாஸ்ஸு போணும்
அந்த சிஸ்டர் பாத்ததுலந்து ஒன் அவர்ல எப்டி கட் டிங்கு ஸ்டிச்சிங்கின்னு எனக்கு அப்டியே ஷாக் ஆயிடுச்சு
அத்தான் எனக்கும் புரியல ஒரு மண் நேரத்துல எப்டி இதல்லாம் பண்றானு
ஷேர் பண்ணாம உட்டுட்டேங்க சிஸ்டர் மேக்சிமம் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஹாஃப் அன் ஹவர் தாங்கலாம் கட்டிங்கு ஸ்டிச்சிங்கலாம்
சரி சரி
மிஞ்சு மிஞ்சுப்போன நார்மல் பிளவுஸ்ஸு அப்டின்னாலே ஹப்வர் தானா பேக் டென்னு இந்த மாதிரி டிசைன்ஸுகள்லாம் ஒன் ஹவர் தா அதிகபச்சம்
ஆ
அவங்க கடைக்கு போனா நம்ம வேர் பண்ணிட்டே வெளில வந்துட்லாமா சாரீ செலக்ட் பண்ணி அந்த மாரி ஒரு டெய்லர்
ஆ ஆ
நா கூட ஒரு சொல்லுங்க சிஸ்டர்
இல்ல வந் நம்ம மச்சான் இருக்காப்லல்ல அவங்க பொண்ணு கூட இதுல படிச்சுக்கிட்டு இருக்குதே ஃபேஷன் டிசைனிங்
ம் ம்
அ அவுக மக வந்து இப்ப கவுனு ஃபிராக்கு இது எல்லாமே சூப்பரா தக்கிதா
அப்டியா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு டிரையல் பாத்துருவோ
ஆ நல்லா தைக்கு தா ஆனா என்ன கூலி ஆ ய ஆறுநூறுவாயா ஏழுநூறு
தையக்கூலியா
ஆமா அதுக்குதே அதுக்குதே சொல்ல வந்தே நானு பொங்கல்ட்ட இந்த மாரி நம்மளு பழகிக்கிட்டம்னா ஒவ்வொரு கவுன்க்கு எழுநூருவா எட்நூருவாயா ஒரு ஃபிராக் தக்க
ம் ஃபேஷனாவா இல்ல நார்மல் ஃப்ராக்ங்ளா
ஆமா
ம்
பரவால்லைல
அப்றோ உடுங்க ஒரு ப்ளவ் ஒரு ஃப்ராக் தச்சுருவோ உடுங்க கிளாத் நம்ம எடுத்து குடுக்கணுமா இல்ல அவுங்களே எடுத்துக்குவாங்களா
அ சாரீல வந்து கொண்டு வந்து குடுக்க சொன்னாங்க சாரிய
ஓ செர் செரி
சாரிய குடுத்தா அவுங்க வன்னி தந்துருவாங்களா டிச்சி அவுங்களே அளவு எடுத்துட்டு பாப்பாவ கூட்டிட்டு போனம்னா அளவு எடுத்து கரெக்டா தச்சு தந்துருமா மத்தவடி பெரிய ஆளுங்களுக்கெல்லா இன்னு தைக்க பழகலயா இந்த மாரி சுடிதாரு ஃப்ராக்கு ஆ அந்த மாரி இதுக்கு வந்து
இப்போ நம்மளுக்கு ஸ்டிகிங் சுடிதார்லா ஸ்டிச் பண்றாங்களா
அ
சேர் சேர் குடுப்போ சிஸ்டர்
சுடிதார் அ நம்மளுக்கு சுடிதாரு சின்ன புள்ளைங்களுக்கு அந்த கெவ்னு பிராக் க்கு பாவாடசட்ட பட்டுப்பவாடச்சட்ட
ம் பரவா
இந்த மாரி எல்லாமே அந்த புள்ள பண்றாக நா ஒன்ட்ட சொல்லணும்ன் நெனச்சே மறந்துட்டே
சேரிங்க சிஸ்டர் ஒன்னு குடுத்துருவோ ஒன்னு குடுத்து ட்ரயல் பாப்போ எப்டி தைக்கிறாங்கனு
ம்
எனக்கு எங்க அக்கா ஒருத்தவ்ங்களோட ஃப்ரெண்டு் ஒருத்தவ்ங்க தச்சு குடுத் தாங்க லாஸ்ட் டைம் ஒரு ஃப்ராகு ஃபங்க்ஷனுக்கு அது செம நீட்டா இருந்துது
ஆமாங்க ஆனா பரவால்ல அவுங்கள்ட்ட வந்து ஃபைவ் ஹண்ரட்த இது கொஞ்சோ எனக்கு அதிகமாதா தெரிது உங்கள்ட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கீருக்காங்க ஏங்கிட்ட ஐனுர்ருவா
எங்க குட்டி பாப்பாக்கு ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்க லாஸ்ட்டா அதோட சேத்து நைன் ஹண்ரட் போட்டாங்க
எங்கள்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கனாக எப்பிருந்து
பரவால்ல உங்கள்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிருக்காங்க எங்கிட்ட நைன் ஹண்ரட் வாங்கிட்டாங்க
பதினெட்டு கெவுனுக்கு பத்துமா
என்னங்க அந்த ஃப்ராகுக்கு மட்டுந் தாங்க இதுக்கு எற்நூறுவா அதுக்கு முன்னூறுவான்னு வாங்னாங்க இத்தனக்கி ஜிப் பு கூட நாந்தா வாங்கி குடுத்த ரெண்டு புள்ளைங்களுக்கு மூணு புள்ளைகளுக்குமே
சொல்லவே இல்ல அவிக
ம் ஜிப்பு கூட முப்பத்ருவா ஒரு ஜிப்பு
ம்
அவுக நார்மல் ஜிப்பு வச்சாக அது எப்டியாந்தாலு அந்த கேப் வந்து ஒடஞ்சு போயிரு அப்பறோ நாந்தா அப்பறோ இந்த ஜிப்பு வைங்க அப்டின் சொல்லி ஒண்ணு வாங்குடுத்த
அப்போ கோயில் திருவிழா வருது எப்டி டிரெஸ்ஸெல்லா எடுத்துட்டீங்களா எப்டி பசங்க அங்கெல்லா நம்ம கல்யாணத்துக்கு வாரதுக்கு பதினோரு மன்த்லி ஆகுது
எம் போய் எழுப்பனு
என்ன பண்ணலா ஐடியாசு நா அத கேக்கல நானு
என்னங் சிஸ்டர்
என்ன பண்ணலா சொல்லுங்க கேட்டா ஏ
ஒங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சிஸ்டர்
இல்ல ஃபங்க்ஷ ஃபங்க்ஷன் வக்குறீங்கங்களானு கேக்குற
ஃபங்க்ஷன் வைக்கிற மாரி ஐடியா இருக்கு பட் அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலானு பாப்போ ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது
ரெஸ்பான்ஸே காணமே
இல்ல இல்ல எனக்கு கேக்குது சொல்லுங்க
அதா ஃபங்க்ஷன் வக்கிற ஐடியால இருக்கந்தா பட் சுச்சுவேஷன் எப்டி கொண்டு வரதுன்னு தெர்லயே பாப்போ
போன வருஷ நம்ம திருவிழா ஜாலியா என்ஜாயா இருந்துச்சு பயங்கர என்ஜாயா இருந்ச்சு எல்லாரு வந்திருந்தாங்க நம்ம ஜாலியா எஜ்ஜாய் பண்ணோ
கண்டிப்பா இந்த வருஷமு அதே எஜ்ஜாய்மெண்ட் இருக்குமானு தெர்ல
நல்லா போட்டோஸ்ல்லா எடுத்துட்டு விடிய அழும்பு பண்ணிட்டு எப்பிட்லா இருந்ச்சு என்னா ஜாலியா
ஆமா
கடையெல்லா எவ்ளோ வந்துருந்துச்சு ராட்னோ இப்பவே கொண்டாந்து இதெல்லா எறக்கிட்டாங்க பாத்தீங்களா
ஆமாமா பேல்பூரி கட அந்த சின்ன கொழந்தைங்களுக்கு கார் ஓட்டி வெளடுவாங்களே அது எல்லாங் கடயு வந்ருச்சு இப்பயே புக் பண்ணி வச்சுறாங்க போல எடத்துக்கு
ஆ
இனி அடுத்த வாரத்ல இருந்து வேல ஸ்டார்ட் ஆயிரு கிளீனிங் வேல ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா நகராட்சி ஆளுங்க ஃபுல்லா
நாங்க நாங்க எம்பத்தி நாலுங்க அரசி ஜொலிக்க போறாங்க இன்ன பத்து நாள்ல
ம்
ம்
ஜொலிக்கட்டும் அரசி என்னைக்குமே ஜொலிச்சுட்டே தா இருப்பாக அங்க அவுங்கள பாக்க போனா மட்டுமுங்க அது என்னமோ நம்மளுக்கு மெய் சிலிர்ந்துருதுங்க அது என்னனே தெரியமாட்டேங்கிது வெள்ளிக்கெழம ஆனாலே அங்க போயிருனுன்னு தோனிருது
அதா அதா அதா நம்மா நம்மளோட இந்த எம்பத்தி நாலுங்க அரசிய பாத்துட்டா அப்டியே ஒரு நம்ம அம்மாவே வந்து நம்ம பக்கத்ல இருக்க மாதி இருக்கு
எனக்கெல்லா சில நாள் அப்டித்தாங்க இருக்கு போய்ட்டா தாய் வீட்ல அம்மா கூப்ற மாரியே ஒரு ஃபீல் போய் போய் போய் பாத்துட்டு வந்துர்றதுங்க கூப்ட்ருச்னா ஓடிர்றது அது எப்டின் தெரில மனசுக்குள்ள வந்து உருத்திருது இன்னக்கி போனு போனு டக்கு டக்குன்னு கெளம்புங்க டக்கு டக்குன்னு போங்க அப்டீன்ற மாரி இருக்கு ஒரு ஒன் ஒன் மந்த்தா கடேசியா போவே இல்ல லாஸ்ட்டா போன வாரோ போனதுதா கொஞ்சோ திருப்தியா இருக்கு மனசு உ
ஏ முந்தா நாலு நா போகணுன்னு யோசுச்சுகிட்டே உக்காந்து இருந்தே சனிக்கெழம போய் பாத்துட்டு சாமிய கும்ட்டு வருவோன்னு அதுகுள்ளயு யாரோ வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க
இந்த வாரமு வெள்ளிக்கெழம போயிருனுங்க இனிமே வெள்ளி தவறாம போனாதா சரியா வருன்னு நெனக்கிறே
ம் சேரி ஆ மதியானத்துக்கு என்ன சமையலு
மத்யானத்துக்கு அதே ரைஸ் தாங்க லெமன் ரைஸ் வாழக்கா வறுவல் இன்னக்கு டிஃபன் செய்லங்க
அம்மா நைட் புதினா சட்னி அரச்சிருந்தாங்க அப்டிதாங்க இருந்துச்சு
அப்டியா ஆமா அம்மா சூப்ரா செய்வாங்க சட்னி சமையல் எல்லாமே நல்லாதா பண்ணுவாங்க செட்டி நாடு மாறாம சாப்டுவாங்க
எப்ப வந்தாங்க அங்கயே பேசிகிட்டு ஒக்காந்துருந்தாங்க எப்போ வந்தாங்க அரசாங்கன்னே தெரியலா
ம் சாப்டிங்கல்ல நல்லா இருந்துச்சில்ல
அதெல்லா எதுமே இல்லம்மா
ஹலோ
ஆ சொல்லுங்க
கேக்கவே மாட்டேங்கிதுங்க விட்டு விட்டு கேக்குது
என்னங்க விட்டு விட்டு கேக்குது இங்க
ஆமா பிரேக் ஆவுது வாய்ஸ் ஆ கேக்குது
ஆ கொஞ்சோ நெட்ஒர்க் இஷ்யூவா இருக்குங்க வேற ஒண்ணு இல்ல
ஆ
ம்
அப்பறோ சிஸ்டர்
ப்பறோ சொல்லுங்க நீங்கதா சொல்லணு எப்ப என்ன எப்டி போய்கிட்ருக்குன்ட்டு பேங்க்ல வேற இதுக்கு வேலைய அப்ளே பண்ணி போட்ருந்தீங்களே ரேஷன் கார்டு வந்துருச்சுங்ளா
ரேஷன் கார்டுக்கு அப்ளே பண்ணீர்க்கேங்க அவுங்க எங்க ப அப்ளே ஆயி ச்சி இன்ன வெரிஃபிகேஷனுக்கு வர்ல ஆனா கனெக்ட் ஆயி வந்துரும்றாங்க பாப்போ ஏற்கனவே வெரி ஃபிகேசன் வந்தாங்க இது செ
சேரிங்க செரி இந்த ஒரு நிம்ஷ இருங்க இந்தா இந்தா வர்றே இந்தா வரே
ஆ செரிங்க
ஆ செரிங்க